ஹலோ அ சொல்லுங்க அ வணக்கம் தோழரே சொல்லுங்க நலமா இருக்கீங்களா வணக்கம் தோழி சொல்லுங்க நல்லா இருக்கே ம் முந்தைய பதவில வந்து என் தோழியினுடைய அப்பாவோட அறுவை சி கிச்சை பத்தி பேசிருந்தோ ஆமா
ஆ
ஆ அத பத்தி சொல்லுங்க நீங்க எதோ கருத்துக்கள் சொன்னீங்க
கொஞ்ச சொல்லுங்க
இல்ல அதே நீங்க அத பத்தி சொல்லியிருந்தீங்க அத ‌‌‌பத்தி நானு நானு அத பின் தொடர்ந்து நானு போய் பாத்தே நானு அத ஈக்குவலா அதை பின்தொடர்ந்து போய் ‌தா நானு அந்த அறுவை சிகிச்சை எப்டி பண்றது எப்டி என்னங்குறது பண்ணிட்டு வந்து இப்ப ஓரளவு நல்லா இருக்குறே
ம் ம் இப்ப இல்லடா இப்ப வந்து அங்க அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கு அப்றோ
ம்
அ வேற ஏதேனும் மருத்துவர்கள் அறிவுரை கூறினார்களா எந்தெந்த உணவுதா சாப்ப
ஆமா அறிவுற அவுங்க அவுங்க அறிவுர நறையா கூவாங்க ஒரு அதிகமான கனமான வெயிட் எதுவு தூக்கக்கூடாது ரொம்ப தூரம் எதுவு ஸ்டென் பண்ணக்கூடாது ஆமா சில அறிவுரைகள் இப்டி இப்டி செய்யணும் இப்படிடுப்ப அளவான சாப்பாடு சாப் போண்ணு ஆ கொழுப்பு ஐட் டங்கள் அதிகம் சாப்பிடக்கூடாது எண்ணெய் ஐட்டங்கள் அது எண்ணெல பொரிச்ச பொறித்த ஐட்டம் அதிகம் சாப்பிடக்கூடாது
ம் நம்ம உடலுக்கு ஒத்துகிற வரைக்கும் அது பயன்படுத்தக்கூடாது நாங்க கொடுக்குற மாத் மாத்திர மாத்திரையை நீங்க வந்து தொடர்ந்து இத நீங்க கன்ண்டினியூ பண்ணி சாப்பிடணு ஆ அப்ப எத டல எ எ ஒடம்புக்கு எதாவது ஆகலன்னா பக்கத்துல இருக்கிற ஜி ஹெச் போய் பாத்துக்கலா இல்ல னா மறுபடியு எங்களே வந்து பாருங்க அப்டின்னு சில அறிவுரைகள்லா சொல்லுவாங்க ம் அதன்படியே ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பாக்க சொல்லுவாங்க கட்ட எல்லா எந்த அளவுக்கு தையில் வந்திருக்கு அப்படின்னு என்னன்ன அப்புற வந்து மாச மாசம் வந்து வர சொல்லுவாங்க முடிஞ்சா நம்ப போகலா முடிய லனா நம்ப பக்கத்தில இருக்கிற ஜீ ஹச் ல மருந்து மாத்திர வாங்கிக்கிட்டு இங்க உள்ள டாக்டரயே நம்ப பாத் துக்கலாம் ம் தொடர்ந்து போகணுங்கிறது இல்ல ஆனா கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரி தா ஆ நல்லா தரமா பாக்குறாங்க நல்லா இருக்கு பரவாயில்ல ம்
சரி தோழரே இப்ப அது வந்து அங்க நீங்க காம்ச்சீங்க இல்லயா அ அ அப்பயே ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அறுவை சிகிச்சைய முடிச்சுட்டு திரும்ப வந்தீங்க திரும்ப வந்து எப்போ வந்து கட்டுப்பிரிக்க போனீங்க எத்தன நாள் கழிச்சு போனீங்க
ஒரு பத்து நாள் கழிச்சு வர சொல்லுவாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சசுலேர்ந்த நம்ம நம்ப வீட் வீட்டு அனுப்பணத்துலருந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க வந்து பாருங்க அப்பிடிம்பாங்க அப்பறம் அந்த க கட் ட வெட்டி விட்டு நரம்பெல்லா எடுத்துட்டு அது உள்ள நரம்பு இருக்கும் உள்ள அதெல்லா உறிவிட்டு மேற்கொண்டு அவங்க ஒரு கட்டு போ கட்டு கட்டி விட்டு ஒ ம் தேவையான மருந்து எழுதி குடுப்பாங்க நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதுதா ம் ம் இல்ல எத்தனை நாள் கழிச்சு போனிங்க நாள் பத்து நாள் அவங்கல நம்ம டிக் டிஸ்சார்ஜ் பண்ணதுல இருந்து ஒரு பத்து நாலு
அ சரி தோழரே அங்க அங்க மருத்துவமனில இப்ப ஒரு மாதம் தங்கியிருந்தீங்க இல்லையா
ஆ.
அங்க உணவு எல்லா எப்படி குடு உங்களுக்கு அவங்களுக்
அவங்கலே கொடுத்துருவாங்கள அவங்களே எப்படி உங்கள பாத்துகிட்டாங்க எல்லா நோயாளிகளும் மட்டும தான் கொடுப்பாங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில கேண்டின் போயீ வாங்கி சாப்ட்டுக்கணு ஆமா நமக்கு வந்து காலையில உணவு ஒரு ரெண்டு இட்லி ம் ரெண்டு இட்லி ஒரு பொங்கல் மாரி கொஞ்சோண்டு கொடுப்பாங்க எல்லா அளவு சாப்பாட்டு தா உப்புலா அளவா தான் இருக்கு. ஓறப்பெல்லா இருக்காது ம் அது அவங்க கொடுக்குற சாப்பாட்லயே நமக்கு பாதி குணமாயிடு ம் அதிகமா மதியம் ஒரு அளவான சாப்பாடு ஒரு கீர சாம்ப கீரை சாம்பார் மாரிய இருக்கு ஒரு கொஞ்சம்ண்டு பொரியல் இருக்கு ஒரு ரெண்டு முட்ட அவிச்ச முட்ட இது மஞ்ச கருவ நீக்குனது ம் அதுல ஒரு சப்பாத்தி இருக்கு ம் ம் ஒரு நாள் மறுநாள் சாம்பார் சா சாத தயிர் சாத ஒரு பொரியல் ரெண்டு முட்ட இருக்கு அவ்வளோதான் இருக்கு அந்த மாரி மாட் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க
இப்ப அந்த வடநாட்ல எல்லா இந்த மாதிரி உணவு முறையதா பின்பற்றுவாங்க தாழி முறைன்னு சொல்லுவாங்க அந்த தாழி அது மாதிரிதான் இங்கேயும் குடுத்துட்டு இருக்காங்க
ஆமா நீ சா சாப்ட்டாலு சாப்டனாலு டெய்லி ஒரு ஒரு ஒரு சப்பாத்தி அதுல இருக்கு ம் ம் ஆமா ஆந்திரா பக்கம் முலாம் அந்த பக்கம் அந்த சைடுலா அந்த அந்த மாதிரி தான் உணவு வழங்குவாகலா ஒரு சப்பாத்தி கொடுத்துருவாங் வாங்கலா அந்த பக்கம்லா மற்ற மாநிலத்தில அதே மாரியே இங்கேயும் ஒரு சப்பாத்தி கொடுத்துருவாக டெய்லி ஒரு
ம் ம்
இரவு உணவுன்னா இரவு உணவு ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இடியப்போ அந்த மாரி கொடுப்பாங்க ஆ
இப்போ நீங்க அங்க போய் சென்னை போனீங்கல்லையா அங்க போய் உங்களுக்கு உங்களை யாரு பாத்துக்கிட்டா யாரு வழி நடத்தனாங்க யாரு இந்த ஆ டெஸ்ட்டு ஸ்கேன்னு இதெல்லா எடுக்கிறதுக்குல்லா யாரு அழைச்சிட்டு போனாங்க
அவங்க சொந்தகார ஒருத்த கூட்டிட்டு போனாங்க எங்களை சொந்தகாரங்க அவங்க வந்து சொந்த சொந்தக்காரவுங்களுக்கு சொந்தகாரவங்க அங்கு சென்னையில இருக்கிறாங்க அவங்க மூலியமா நாங்க அது எப்படி உள்ளுக்குள்ள போறது எப்படி பதிவு பண்றது எப்படி நம்ம அட்மிஷன் போடுறது யார எந்தந்த டாக்டர் பெரிய சீப் டாக்டர் எல்லா பாக்குறத எல்லாத்தையு பாத்துட்டு அவங்க அட்மிஷன் எல்லா போட்டு அப்புறம் நம்மளை தங்க வச்சு கூட ஒருத்தர் இருக்கணு மனைவி கூட இருந்தாங்க மனைவி யாரா ஒரு ஆளு தான் தங்கிருக்க முடியும் மேல
ம்
அந்த மாரி தங்கிருந்து பார்த்தாங்க அது எல்லா டெஸ்டும் ஆ உடம்புல உள்ள அத்தனை வியாதிகளுக்கு உள்ள டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க ம் ம் டெஸ்ட் எல்லா கிளியர் ஆனது பிறகு ஓரளவுக்கு கிளியர் ஆகி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்தாதா பண்ணுவாங்க அ முடியாதுன்னா அவங்க ஒரு இப் தங்க வச்சுட்டு ஒரு மாச பாஞ்சு நாலு தங்க வச்சுட்டு கூட அனுப்பி உட்டுருவாங்க அந்த மாரி முடியாத பட்சத்துக்கெல்லா
ம்
முடியும்னாதா செய்வாங்க எனா இது உயிர் சம்பந்தபட்ட ஒரு ஆப்ரேஷன்
ஆமா ஆமா மிகவும் இருக்கறதுலயே வந்து மிகவும் பெரிய ஆ
ஆ இல்ல ஆமா அவுங்களே ஆரம்பத்துலயே நம்மள பயொ காட்டிடுவாங்க நாங்க வந்து அறுவைசிகிச் சை இப்புடிதா செய்வோ இப்புடிதா பண்ணுவோ எங்ளுடைய ப்ரொசிசன் இப்புடித்தா இருக்கு இதுக்கு நீங்க தயாரா இருந்தினா அட்மிஷன் போட்டுகலா நீங்க ஆப்ரேஷன் பண்ணிகலா இல்லனா எப்புடினு நீங்க தா சொல்லணு அப்டினு நம்பள கேட்டுருவாங்க இல்ல நா தயாரா இருக்கறே நா இருக்க தைரியமா இருக்கற எனக்கு முடியு அப்டினு நம்ம சொன்னா அத மட்டுதா நம்பள அங்க சேத்துகுவாங்க ஆரம்பத்லயே அவுங்க வாக்குறுதி வாங்கிவாங்க ம்
ம்
இதுக்கு சம்மதிச்சா மட்டுதா நாங்க செய்ய ஆ வேற என்ன செய்றது ஆ பட்டுமா போய் அங்க போய் தங்கிருந்து அறுவை சிகிச்சைய வந்தீங்களா கூட வேற யாரோட எங்க என்னுடைய மருமொக வந்து அடிகடி வந்து பாத்துட் போயிட்ருந்தாரு ஆ இருந்தாலு பக்கதுணையா இருந்தது மனைவிதா கூடயேருந்தது நல்லது கேட்டதெல்லா பாத்தது இவங்க எதோ ஒரு ஒரு அவசரத்துகு தேவபட்டா மருமகொ வருவாரு வருவா ஆ அவுங்கலா உதவி செய்வாங்க ஆமா எல்லாமே உதவியாதா இருந்தாங்க இதுல ரொம்ப கஷ்டம்னு சொல்ல போனா ஐ சி யூல இருக் குற்து மட்டுதா கஷ்டொ மற்றபடி வாடுல இருக்கற்துலா அவ்ளோ கஷ்டோ கடையாது ஐ சி யூல இருக்கறதுங்கறது ஒரு மறு ஜென்மொ மாரி அந்த உள்ளுகுள்ள போயிட்டு திரும்புறது
ம் ம்
சிகிச்ச அந்த பிரிவுல இருக்கும்போது ம்
ஆ கடுமயான போராட்டத்ததா நீங்க சந்திச்சுட்டு வந்துருகீங்க
இதுஒரு மறுப்பிறவின்தா சொல்ல முடியு அங்க உள்ளுகுள்ள போயிட்டாலே மறுபிறவி நம்ம உத்தரவாதொ கையெழுதல்லா வாங்கிட்டுதா உள்ளயே அனுபுவாங்க எதுவா இருந்தாலு எந்த பக்கொ வளைவுகளு எதுவா இருந்தாலு எங்குளுக்கு பொறுப்புல்ல இதுக்கு நா வந்து சம் முழுமனதோட சம்மதிகிறேனு சொல்லி கையெழு து வாங்கிட்டுதா உள்ளேயே நம்பள அனுபிவுடுவாங்க ம்
அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச நொடி எப்புடி இருந்துச்சி செய்ய போற நொடி செய்ய போ போறத்துக்கு முதல் நாளு செய்ய போற அன்னைகி எப்புடி இருந்தது உங்க மனநிலை
இல்ல நமக் கு ஒஞ்சொ ஒரு மாரியாதா இருக்கு நமக்கு தெரியாது நமக்கு வந்து முன்னாடியே என்னஞ்சிருவாங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்க ஊசி போடுற அளவுக்கு உடம்புல ஏத்துகுதான் சொல்லி நம்பள முன்னாடியே மயக்க ஊசியான மருந்தல்லா போட்டு செக் பண்ணி பாத் தாங்க உங்குளுக்கு பக்க வளைகள் எதா இருக் கா அரிப்பு எதா இருக்குதா அலர்ஜி எதா இருக்குதானு பாப்பாங்க எல்லா டெஸ்டும் மொத் போனாலே எல்லா எக்கோ இ சி சி அதல்லா எல்லாமே எடுத்துருவாங்க நம்பள அந்த கடைசி கட்டத்துல கூட நம்ம தயார் நிலைல இருக்கறோமானு பாத்துட்டுதா அவுங்க உள்ள அனுப்புவாங்க உள்ள அனுப்பும் போது என்ன நடக்க போ ஏது நடக்க போது அப்டி ஆகுனு பயொ இருக்கு ஆனா நமக்கு மயக்க மருந்து குடுத்து நம்ம ஒரு நாலு மண்நேரோ அஞ்சு மண்நேரோ நமக்கு எதுமே தெரியாது அந்த நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சி நம்பள வந்து இதுல பொத்துருவாங்க முக என்னது சொல்றாக என்ன இதுல கேஸ் மாரி பொறுத்துவாங்க பாருங்க அந்த நம்பள பொருத்தம் போது நமக்கு அப்புறதா லேசா சுனை சுய நினைவு வரு அப்பதா நமக்கு தெரியு ஆஹாஸ் சரி நம்ம பொழச்சுக்கிட்டா ஆனா பேச முடியாது பேச ஒரு ரெண்டு நாள் வரை பேச்சு வராது நம்ம அந்த அளவுக்கு மூக்குலையு வாயிலையு டீப்பு போட்டு விட்டுருவாங்க ஆனா கைய மட்டு அசைக் கலா அவுங்க பேசுறது நமக்கு புரியு நம்ம கைய கால எதா அமச்சி அசைச்சி அவுங்களுக்கு நன்றி தெரிவிக்கலா அவ்வளதா அந்த அ அப்புறந்தா தெரியு நமக்கு ஆப்ரேஷன் இப்டி இப்புடி பண்ணிருக்கு அவுங்களே நமக்கு உற்சாகம் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா பண்ணிருக்கோ உங்கள ஒன்னு பிரச்சனை இல்ல நீங்க நல்லா இருக்கிறீங்க நீங்க தைரியமா இருங்க நாங்க சொல்றபடி நீங்க கடைப்பிடிங்க இப்படி இப்டி செய்ணு இப்டி இப்டி பண்ணணுனு சொல்லி ச அறிவுரைகள் எல்லா சொல்லுவாங்க அதுக்கு அவுங்க சொல்ற மாரி நம்ம சொன்னோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நமக்கு ஒரு மாற்றந் தெரியு நம்ப வந்து ம் அவுங்க பொறுத்த நா அவுங்க பண்ணனா வரு ஆப்ரேஷன் ஒரு பொறுத்தன ஒரு கருவிகளை எல்லாமே செயல்பட இயக்குறது நம்ம உங்களுடைய திறமைய வச்சிதா நம்ப வந்து உற்சாகம் பண்ணி நம்பள அந்த அளவுக்கு மூச்ச இழுத்து மூச்ச அ இல்ல அத நம்ம உயிர் உண்டாக்கணு அவுங்க இஸ் செஞ்சு முடிச்சிருவாங்க அத உயிர் உண்டாக்குறது முன்னாடி வா சிஷன்ல நம்மல குடுத்துருவாங்க நமக்கு வந்து உயிர வந்து ஆக்ஷிஸன்ல குடுத்துருவாங்க ஒரு நாளு மெக்கானாலே அந்த ஆக்சிஜனை வந்து கொஞ்ச கொஞ்சமா ரிமூவ் வெளியாக்குவாங்க அதனுடைய வேகத்த கொறச்சிட்டு நம்பளுடைய வேகத்த கூட்ட சொல்லுவாங்க மூச்ச நல்லா இழுங்க மூச்ச உள் இழுத்துவுடுங்க மூச்ச இழுத்து உடுங்கன்னே நம்ம மூச்ச இழுத்து உட உட உடதா தான் இந்தது வந்து நம்ம இருதய வந்து நுரையீறலு இருதயமு நமக்கு வந்து வேல செய்யு இது வேல செய்ய வேல செய்யதா நமக்கு வந்து ஒரு மாற்றம் தெரியு அப்பதுக்கு பிறகு வந்து எக்கோ அ டெஸ்ட் எல்லா எடுப்பாங்க எடுத்துட்டு நம்மள ஒருவுல நல்லா இருக்கிறோம் தெரிஞ்சா தா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க ம் நம் பள வெளியாக்குவாங்க ம்
செரி தோழரே தொடர்ந்து பேசலாம்
சேர் நா அடுத்த பதிவுல நல்ல விவரமா பேசலா இத பத்தி
ம் சரி தோழரே நன்றி